ஆஹ் கேக்குதுங்களா
ஆஹ் கேக்குதுங்க நா பேசும் தெளிவா கேக்குதா ஆஹ்
ஆஹ் கொஞ்சோ விட்டு விட்டு கேக்குது ஆஹ் இப்போ கொஞ்சோ நல்லா கேக்குது
ஆஹ் ஓக்கே தோழி நாம என்ன தலைப்பு பேசணு
ஆஹ் நம்ம வந்து இப்போ அஹ் தொலைக்காட்சி தொடர்கள் வந்து நம்மளோட வாழ்க்கையில எவ்ளோ முக்கியம் அங்கம் வகிக்குதுன் பேசலாமா
ஆஹ் ஓகே தோழி பேசலா
உம் ஓகே இப்போ தொலைக்காட்சின்றது நம்முளோட ட வாழ்க்கையில வந்து ஒரு இன்றியமையாத ஒரு பங்கு வகிக்குது நம்மளோட அஹ் டே அ நீ நிகழ்வ வாழ்க்கையில வந்து ஒரு நாள் கூட தொலைக்காட்சி இல்லாம நம்மளால இருக் இருக்க முடியறதில்ல குறிப்பா வந்து பெண்களோட வாழ்க்கைல வந்து தொலைக்காட்சி அதுவு வீட்ல இருக்குற பெண்கள்க்கு தொலைக்காட்சி தா ஒரு பெ மிகப்பெரிய நண்பன் மாத்ரி இருக்கு
ஆமா தோழி உண்மதா ஏன்னா வந்துட்டு வீட் வீட்ல வந்துட்டு எல்லாருமே வெளியில போயிட்டாலுமே வீட்டுல உள்ள பெண்களுக்கு வந்துட்டு தொலைக்காட்சி தா ஒரு ஃப்ரெண்டு நீங்க சொன்னது சரி தா
ஆமா நிச்சய்மா ஏன்னா அஹ் அவங்களோட உலகமே வந்து அந்த தொலைக்காட்சிய சுத்திதா இருக்கு இப்போ வீட்டு வேலைகள முடிச்சுட்டு அவங்களுக்கான ஒரு பொழுதுபோக்கு அரணா வந்து அந்த தொலைக்காட்சி தா இருக்கு சொல்லப்போனா அவுங்க அதுலர்ந்து நெறைய தகவல் களையு கத்துக்குறாங்க தொலைக்காட்சிய பாத்து ஹ தொடர்கள் வந்து சில நேரங்கள்ல வந்து வளர்ச்சிக்காக இருக்கா அப்டின்றத தாண்டி நெறைய அ தீய எண்ணங்களை விதைக்குது வன்மோ கால்ப்புணர்ச்சி பெண்ணுக்கு பெண்ணே எதிரியா இருக் ருக்குறது இந்த மாத்ரியான காட்சிகள்ல்லா தொலைக்காட்சில வந்து ஒளிபரப்பப்படுது ஆனாலு வந்து உ தொலைக்காட்சி வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு பொழுதுபோக்கு விஷயமாயிருக்கு
உம் ஆமா தோழி சரியா சொன்னீங்க அது மட்டு இல்லாம எந்த விதமான மூவிஸ்லா நீங்க அதிகமா பாப்பீங்க
படங்கள்னு சொன்னா எனக்கு வந்து இந்த த்ரில்லர் படம்ன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாத்ரி படோல்லா புடிக்கு
இப்போ ஹார் ஃபிலிம்லா ரொம்ப புடிக்குமா
ம் ஹ்
ஆ ஓகே அதுல என்னென்ன படோல்லா உங்களுக்கு ரொம்ப புடிக்கு
அது இந்த புல நாய்வு படோ அந்த மாதிரி இரு நா வந்து கடைசியா இப்போ சமீபத்துல பாத்தது வந்து எனக்கே மறந்துருச்சு சமீபத்துல என்ன படம் பாத்தோன்னா பெரும்பாலும் வந்து இந்த மாதிரி படங்கள் தா லைக் ஆய்வு படங்கள் அந்த மாரிதா பாப்பே எனக்கு அதுதா புடிக்கு போ வந்து அது அதுல வந்து நம்ம ஏதாவுது கண்டுபுடிக்கிற மாதிரி ஆ வந்து சட்ட நுணுக்கங்கள் இந்த மாதிரிலா இருந்துச்சுன்னா அது கொஞ்சோ நமக்கு வந்து அறிவுபூர்வமாருக்கு இல்லையா அதனால நா அது பாப்பே
ஓஹ் ஓகே தோழி ஓகே தோழி ஆ அது மட்டு இல்லாம சீரியல்ஸ் எந்த விதமான சீரியல்ஸ் ரொம்ப பிடிக்கு எது நீங்க ரொம்ப அதிகமா பாப்பீங்க
நா பெரும்பாலு வந்து இந்த தொடர் இதெல்லா பாக்குற தில்ல
ஓ ஹ் ஓகே ஓகே
வீட்ல வாப்பாங்க
உம் நாங்க இங்க வந்துட்டு பொழுதுபோக்குக்காக விஜய் டிவி பாப்போ அதுல அந்த அய்யனார் துணை சீரியல் சிறகடிக்க ஆசை அது ரெண்டு நானே பாக்குறே தோழி அப்புக்கப்ப டைம் கெடேக்கில வந்துட்டு பாக்குறே ஏ அப் டினா அதோட கதைக்களம் வந்துட்டு ரொம்ப ஒரு சில சீரியல்ஸ் எல்லா என்ன பண்ணுவாங்க அப்டின்னா ஒரு சிலர்ல முக்காவாசி சீரியல்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்டின்னா ஜவு மாரி இழுப்பாங்க கதையே புடிச்சு
கண்டிப்பா ஆமா
இது ரெண்டுதுலயுமே கொஞ்சோ கதை வந்துட்டு வேவ் வேவ்னா மூவான ஆகு நமக்கு பா க்கரதுக்கு கொஞ்சோ இன்ட்ரஸ்ட இருக்கு அடுத்தடுத்து என்னென்ன நடக்குதுன்னு டக்கு டக்குன்னு எடுத்துருவாங்க மித்ததுல விரைவில் விரைவில் விரைவில் ங்கிற மாரி ரொம்ப இழுத்துட்டு போவாங்க அதனால இது ரெண்டு நா வந்துட்டு விரும்பி சாப்டே தொழி
சேரி சேரி கண்டிப்பா அது ஆனா அவுங்கள் வந்து இத்தனைய எபிசோடுகள் வந்து கடக்கணுன்றதுக்காக கால தாமதப்படுத்திட்டே இருப்பாங்க கதய ஒரு ஒரு தரு ஒரு ஒரு டையலாக் அதாவது ஒரு ஒரு வ வசனம் பேசி முடிக்கிறது வரைக்கு ஒரு எஸ் பிரஸ்னு அதுக்கு ஒரு பத்து நிம்ஷோ இடைவேளை அப்புறோ வந்து வணிக விளம்பரம் இந்த மாரில்லா போட்டுக்கிட்டே இருப்பாங்க இல்லையா
ம் ஆமா தோழி அது மட்டு இல்லாம ஆ நமக்கு பாக்குறதுக்கு ஒரு விறுவிறுப் இருக்காது என்னடா அது ரொம்ப நாளி ஒரு சில இதெல்லா இப்ப எக்ஸாம்பிலுக்கு விஜய் டிவியே பாரதி கண்ணம்மானு ஒரு சீரியல் ஓணுச்சு அதுல ஃபுல் அண் ஃபுல் அந்த பொண்ணு பேக்க தூக்கிட்டு
ப் போறதானோ
அது அங்கே போணுச்சு அங்க போணுச்சு ஆஸ்திரேலியா போணுச்சு அப்டீன மாரி டோல்ஸ் எல்லா நெறைய பன்னாங்கே அது வந்துட்டு ஃபுல் அன் ஃபுல் வந்துட்டு ஓ ட்டிட்டாங்க அதாவது கதயே வந்துட்டு ஃபுல் அண் ஃபுல்லு கதைக் கலா இருந்தாலுமே அது ரொம்ப நா ஆள் அதையே போட்டனால மக்கள் வந்துட்டு பாக்குறதுக்கு ஒரு இது இல்லாம
அதே மாதிரி சில நாடகங்கள் இப்ப நீங்க சொன்னதுக்காக சொல்றே அது எப்டி நா கேள்விப்பட்டேன்னா இந்த அ வ வலைத்தளங்கள்ல எல்லா வந்த மீம்ஸ்ன்னு சொல்ருவாங்கள கேலி சித்திரங்கள் அதுல எல்லா வந்துட்டு நெறைய இத வந்து கேலி பண்ணி போட்டாங்க அப் அப்டி போடுடற போது என்ன ஆயிருதுன்னா வந்து ரொம்ப இயல்புக்கு மாறான விஷ்யங்கள் ல்லா வந்து நாடகங்கள் போட ஆரம்பிஸ்டாங்க நேச்சுரலா ஒரு சாதாரண இயல்பான குடும்பத்த த்துல என்ன நடக்குமோ அதெல்லா தாண்டி ரொம்ப மிகைப்படுத்தப்படுறதா இருக்கு இல்லையா ச அது வந்து சொல நேரம் முக சொழிக்கிற மாரி ஆயிரு தெ
ஆஹ் அதுவும் உண்மைதா என்னன்னா அது என்னடா அது ஆமா நெறைய டோல்ஸ்ல்ல அத நானுமேதா பாத்தே என்னடா நடந்து போயிட்டே இருக்காங்க ஆனா அதுல கன்சிவா இருக்கிறது ஆஹ் மேக்சிமம் ஒருத்தவங்க பத்து மாசம் கன்சிவா இருப்பாங்கனா இந்த சீரியல்லே ஒரு வருசத்துக்கு உண்மையில கன்சிவா
ஆமா ஆமா கண்டிப்பா
கண்ணமாக்கு கொழந்த பொறந்துச்சா இல்ல இல்லையாடா அப்டிங்கிற மாரி கேட்க ஆரம்பிச்சாங்கே
ஆமா அது ஆக்சொலா கொண்டு வந்ததுக்கோட கார்ணமே அவுங்க வந்து கொஞ்சொ கருப்பா இருப்பாங்க அந்த அந்த ஒரு வரைமுறை ஒடைக்கணு ஹீரோயின்னா வெள்ளையாதா இருக்கணு அப்டின்றத ஒ ஒ ஒ முறியடிக்கணுன்றக்காகதா இயல்பா நம்ம நம்மளோட சாதாரணமா பழகக்கூடிய ஒரு பெண்ண அவ வந்து மா நெறத்துக்குள்ள பொண்ணாதா இருக்கணு அப்டின்றதுக்காக தா கொண்டு வரப்பட்டதே ஆனா அதல்லா தாண்டி நறைய அதுல மிகைப்படுத்தல் அந்த நாடகத்துல நானு அது கொஞ்ச கொஞ்ச கேள்விப்பட்டத்னால எனக்கு அந்த நாடகத் த பத்தி ஓரளவு தெரியுது மித்தபடி பொரு பொதுவா வந் து நாடகங்கள் வந்து
ம் சொல்லுங்க அந்த நாடகத்துல வேற என்னென்னெல்லா நீங்க ட்ரோல்ஸ் பாத்தீங்களோ அதெல்லா கொஞ்சோ பகிர்ந்துக்கோங்க
வேற அந்த பொ நீங்க சொன்ன மாரி நடக்கறது அதிகமா போட்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்பறோ அந்த மாமியாருக்கு மா அந்த மருமகளுக்கு உண்டான அந்த ஒறவு பத்தி அவங்க காட்றது வந்து கொஞ்சோ ரொம்ப மிக மிகைப்படுத்துறதா இருந்துச்சு அதுல எடையில அதுல நறையா க கதாபாத்திரங்கள் எல்லா மாத்துனாங்க இல்லைங்ளா மொதல்ல ஒருத்தவங்க நடிச்சு அப்றோ வேற ஒருத்தவங்க அத வந்து மாறுதல்லா ஆகி வந்தாங்க இல்லைங்களா
ஆ ஆமா சரியா சொன்னீங்க அது உண்மைதா ஃபர்ஸ்ட் ஒரு ஹீரோயின் இருந்தாங்க அப்பறோ கொஞ்ச நாள்ல அவுங்க போனதுக்குப்பறோ அவுங்கள மாரியே ஃபேஸ்கட்ல கெடைக்குணுனு அப்பறோ இன்னொருத்தவங்கள கொண்டாந்து போட்டாங்க
ஆமா ஆமா அதுக்குள்ள அவுங்க ரெண்டு அவுங்க அந்த கதாபா கதாநாயகிக்கு அந்த அ இயக்குனர்கள் அவுங்க டீமுக்கு எடையில ஒரு மன ஒரு மனஸ்தாபம் வந்ததாக கேள்விப்பட்டே நானு உண்மையா பொய்யான்றது தெரியல ஆனா ஊடகங்கள்ல அதுதா பேசிக்கிட்டாங்க
ஓ ஓகே ஓகே
அதனால அவுங்க மாறி போயிட்டாங்க அவங்களுக்கு பதிலா ஒரு மாறுதல் தேவைப்படுனு நறைய எடத் துல தோ ஆடிஷன்னு சொல்லுவாங்க பாத்தீங்ளா நேர்முக தேர்வு அந்த கதா கதாநாயகி கதாபாத்திரத்துல நடிக்கிறதுக்கு அதெல்லா ஈவன் எங்க ஊர்ல கூட நடந்து நெறைய பேர் போனாங்க
ஓ ஓகே ஓகே
அதுனால எனக்கு அது தெரியு
ஓ
சில நாடகங்களோட யு குனர்கள பொறுத்து இப்ப திருமுருகன் ஒரு இயக்குனர் இருப்பாரு சன் டிவி நாடகங்கள்லா வந்து அவர் எடுத்துருப்பாரு நா சொன்னா உங்களுக்கு தெரியமாருக்கு நாதஸ்வரம் மெட்
ஆ ஆ அவங்கள பத்தி எனக்கு தெரியு நீங்க சொல்லுங்க
து அந்த நாட் நாடகங்கள்லா கொஞ்ச இயல்பா இருக்கு அதுல்லா நம்ம வீட்டுல நடக்குற சம்பவங்கள் மாரி அந்த வசன நடை எல்லாமே வந்து நம்மளோட இயல்பு வாழ்க்கையோட ஒன்சி இருக்கு அந்த நாடகங்கள் மட்டு நா ஒரு ஏழாங்க்ளாஸு ஒன்பதாம் க்ளாஸு படிக்கிற வரைக்கு நானு பாத்ததுண்டு அதுக்கப்புற நாடக பாக்குறதெல்லா விட்டுட்டே ஆனா அந்த நாடகங்கள் மட்டு விரும்பி பாப்பே அதுல நீங்க சொன்ன மாதிரி கொஞ்ச விறுவிறுப்பா இருக்கு வேகமா கதை நகரும் ரொம்ப காலந்தள்ளாம சீக்கிரமா முடிஞ்சு இதுல சொல்லக்கூடிய ஒரு விஷய என்னன்னா அதுல வந்து லைவ் நாடக மாதுரி எல்லாமே வந்து முன்னாடியே வந்து ஷூட் பண்ணி நமக்கு வந்து லேட்டரா தானே அத வந்து வெளியிடுவாங்க வார வா டெய்லியு மா தமா ஒரு வாரத்துக் தேவயானத எடுத்துட்டு அதுக்கப்புறந்தானே எடிட் பண்ணி அப்டிதானே வெளியிடுவாங்க ஆனா இதுல வந்து கடைசி ஒரு எபிசோட் வந்து ரொம்ப இயல்பா இருக்கணுனு சொல்லிட்டு லைவ் டெலகாஸ்ட் பண்ணாங்க அதாவது நேரடியா நேரலைன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாத் திரி இவுங்க வந்து ஒடனை ஒளிப்பதிவு பண்ணாங்க அத நாங்க வந்து லைவா பாத்தோ அது எந்த ஒரு பிரிப்பரேஷன் இல்லாம எந்த ஒட்டி வெட்டுத எதுவுமே இல்லாம இயல்பா இருந்துச்சு அது எனக்கு வந்து அது கின்னஸ் ரெக்கார்டு வாங்குச்சு அந்த நாடகோ
ஆ ஆமாங் தோழி நா வந்துட்டு அப்ப ஸ்கூல் படிச்சிக்கிட்டுருந்தே நெனைக்கிறே ஆ கேள்விப்பட்ற்றே அது
கண்டிப்பா நானு அப்ப பள்ளிக்கூடந்தா படிச்சுட்டு இருந்தே அது ஒரு ஒரு மறக்க முடியாத ஒரு நாடகமா இருந்துச்சு
ஆமா தோழி ஏன்னா சீரியல்ஸ்ல கின்னஸ்ங்கிறது அதுவு லைவு பண்றதுல்லா ரொம்ப கஷ்டோ அதுல ஒரு ஆனா அதுல ஒரு சில பிசுறுகள் இருக்குந்தா இல்லாமலா இல்ல இருந்தாலு அது அவங்க நல்லாவே பண்ணிருந்தாங்கன்தா எல்லாரு சொன்னாங்க
கண்டிப்பா கண்டிப்பா பாப்போம் இனி வர நாடகங் ல்லா எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாப்போ அந்த அளவுக்கு பழைய மாரி இருக்கான்னு தெரியல இருந்தாலும் ம் ஒரு நல்ல எதிர்நோக்கோடே இருக்கலா
ஆமாங் தோழி அடுத்த தலைப்புல தொடர்ந்து பேசுவோ நன்றி தோழி
நன்றி நன்றி தோழி